ஹலோ சொல்லுங்கள் தோழி கேட்கிறதா
வணக்கம் தோழி
ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க
வணக்கம் தோழி
குழந்தையோட உணவ பத்திதா பேசிட்டுருந்தோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதா
ஆ
அ அ சேரி சேரி இது மக்கானா இருக்குல்ல மக்கானால்லா குடுப்பீங்களா கொழந்தைக்கி அ தாமரப்பூ வெதைன் சொல் வாங்களமா கானா
ஆமா
அ அது கூட நல்லா கொஞ்சோ நெய் நெய் போட்டு அந்த வெதைய அந்த மக் கானா வறுத்துட்டு லைட்டா மஞ்சள்த்தூள் மே மிளகு இது மெளகு தூள் போட்டு குடுத்தீங்கன்னா அது நல்லா சிப்ஸ் மாதிரி கிரிஸ்பியாருக்கு சாப்பறதுக்கு கொழந்தைங்கு
ம் ம்
அந்த மாரி கூட குடுத்தா சாப்புடுவாங்க இந்த சிப்ஸெல்லா விரும்பி சாப்புட்றவங்க இருக்காங்கள்ல ஓ பையன்லா சாப்
நமக்கு எங்க தரமான வெதைகளை இங்க கெடைக்க மாட்டேங்கிது
அப்பிடியா ஆனா அது எந்த கடையில கேட்டாலு வெல அதிகம் தா அது
அ அ
கடைல கூட விக்குது ஆனா வெல கொஞ்சொ ஜா அதிகொ கொஞ்சம தா இருக்கு அதுவே இது ரொம்ப அதி
ஆமா ஆமா நா கொட ஒரு ஒரு நூறு கிராம் போல வாங்குனே அது ரேட்டு வெலக் கொஞ்சொ அதிகமாவே இருந்துச்சு
ஆமா ஆமா அப்டிங்க இந்த அவுள் இருக்குல்ல வெள்ள அவுள் அப்புறொ இந்த ராகி அவுள் செவப் அவுள் அவுள்ல்லா ஊட்டுவிங்ளா கொழந்தக்கி
ஆமா அ இது ம் ம் ஃபஸ்ட்டு தம்பி வந்து அ ஆறு மா சத்துல இருந்தே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவனா அவள் இருக்குல
ஆமா
அவள் அவளு கொஞ்சொ நல்லா வறுத்துட்டு அதுலே கொஞ்சொ ஒரு நாலு பாதாம் நாலு முந்திரி ஒரே ஒரு ஏல க்கா அந்த ஏலக்காவோட அந்த இது தோல எடுத்துட்டு அந்த உள்ளார இது இருக்குல அத மட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு நெக்கெல்லா விடாம ஃபுல்லாவே வறுத்துட்டு மிக்சில போட்டு கொஞ்சொ இடுச்சுட்டு ஆ அ வடி கட்டிட்டு அந்த பவுட்ற பெனஞ்ச பவுட்ற மட்டு குடுத்தே கஞ்சி காச்சி கொஞ்சொ நல்லா அடுப்புல கொஞ்சொ கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் போது ஏனா கொழந்தக்கி ஆறு மாச கொழந்தக்கி ஒரு ரெண்டு ஸ்பூ கொஞ் தண்ணில கரச்சு வச்சுக்கிட்டு இந்த தண்ணி கொதிச்சோனா அதுல அந்த பவுட்
ம்
ற அதுல கொட்டி கெளறி அது நல்லா கஞ்சி பதத்துக்கு திக்கா வந்துரு
ஆமா ஆமா
அத குடுத்தே அது கொஞ்சொ அது கொஞ்சோ ஆம் விரும்பி சாப்ட்டாங்க தம்பி ஆ அதனால அதுல கிட்டத்தட் ட்ட ஒரு எட்டு ஒன்போது மாதொ வரையுமே அதயே தொடர்ச்சியா செஞ்சு குடுத்தே
ஓ செரி செரி செரி
அதுக்கப்பறொ கொஞ்சொ ஒரு பத்து மாதொ ஆனோன அந்த மக்கான வெதைகள் இரு க்ல அதையு சேர்த்து அரச்சு குடுத்தே அந்த கஞ்சுலயே
அப்டியா சேரி ஆமா அந்த மாரி ஃபுல் நானு பவுட்ரு பண்ணி பொடி பண்ணி வச்சுருவே ஒரு டப்பால ரெண்டு மூனு டப்பா இருக்கு அந்த பொடியே ரெண்டு மூனு டப்பா இருக்கு இந்த அவுள் நீங்க சொன்ன மாரி அவுள் பண்ணி வச்சுருவே மக்கானா வறுத் டு கொஞ்சமா மக்கானா வறுத்துட்டு அதுக்கப்பறொ அவுள வறுத்துட்டு பாதாம் முந்திரி ரெண்டு மூனு போட்டு அதயு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருவே நானு அந்த பவுட்ரே போட்டுப்பே சத்துமாவு இருக்கு ஒரு கேழ்வரகு இருக்குல அது நா தனியா போட்டு வச்சுருவே கொழந்தக்கி தனியாவே நானு இது மொள விட்ட கேழ்வரகு இருக்குல்ல அப்டி பண்ணி வச்சிருவே நான் கேழ்வரகு கழுவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சு ட்டு மறுநாள் காலையில காட்டன் துணில்லா அந்த தண்ணி எல்லா போகுற அளவு அ கழுவி இது கவுத்துட்டு அது நல்லா இறுக்கி கட்டிட்டு கொஞ்சோ லூஸா கட்டிட்டு இருக்கம் ரொம்ப இருக்கோ இல்லாம கொஞ்சோ லூஸா கட்டிட்டு தண்ணிப் ஓரளவு நல்லா கட்டிட்டு அத ஒரு ஹாட் பாக்ஸ் இல்லன்னா காத்தே போகாத எடத்துல அந்த துணிய வச்சுருணு அது ஒரு மூண் நாள் ஒரு மூண் நாள் கழிச்சு அப்டி பாத்தோம்னா நல்லா மொள விட்ருக்கு அத வந்து ஒரு பிளேட்ல ஒரு தட்டுல் நல்லா ஆற விடணு வீட்லியே நல்லா சுத்தமா ஆற விட்டுட்டு நல்லா ஆறுன பெறகு தண்ணி எல்லா போயிட்ட பிறகு வறுத்துன்ணு வறுத்து ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ஏலக்கா ஜீரகோ செரிக்கிறதுக்கு கொஞ்சோ ஜீரகோ அதுவே செரிக்கு இருந்தாலு சேரி ரெண்டு ஜீரகோ போட்டு வறுத்துட்டு அதையு அரச்சி ஜலிச்சி பொடி பண்ணி வச்சிருவே
இல்ல இப்ப அந்த கேழ்வரகு இத நீங்க சேக்கு போது கொஞ்சோ கசப்பு தன்மை குடுக்குமா ஏனா செல பேர் சொல்றாங்க நா முயற்சி பண்ணி பாக்கல
கேழ்வரகு கசப்பு இருக்காது அது சப் ஒரு மாரி சப் சப்புன்னு இருக்கு கசப்பு இருக்காது ஒண்ணு இருக்காது சப்புன்னு இருக்கு
ஏனா மொ கேழ்வரகு நா கே கேழ்வரகு சாதாரணமா சாப்பிடு போது நல்லா இருக்கு மாவா அரைச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு இப்ப அதே முளை விடு போது அதோட அந்த இலைகள் வந்து கொஞ்சோ லைட் டா கசப்பு தன்மை குடுக்கு அப்டின்னு சொல் சொல்றாங்க ஆ அது கொழந்தைகள் விரும்பி சாப்பிடுமா என்னனு தெரில
நா அதுல நாட்டு சக்கர போட்டுருவே வாழைப்பழோ இந்த ஆப் ப்பிள் இதெல்லா இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு அத போட்டு குடுத்துருவே நானு அதனால கசப்பு தன்மை தெரியாது இனிப்புதா இருக்கு
ஏனா நா ஒரு முறை செஞ்சு பாத்தப்ப அது கொஞ்சோ வேற சிறு சிறிய கசப்பு இருந்துச்சு அதனால நா அத செ செய்யல ஆமா முயற்சி பண்ணி பாக்கல அதுக்கப்றோ இப்ப நீங்க சொன்னதுனால வாழப் பழத்த நா சேத்து நா இன்னக்கி செஞ்ச பாக்குறே
ஆமா அது கஞ்சி காய்ச்சு போதே அது வா ஆற விடபோது ஆறன பிறகு வாழைப்பழோ இல்ல என்ன வீட்ல என்ன பழோ இருக்கோ அந்த பழத்த நா நல்லா மசிச்சு அந்த வெஞ்சோட சேத்து குடிச்சா அதுவு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் அதுவு நா சீக்கிரமாசெரிச்சிடு இந்த மொள விட்டுக்குது இப் இன்னோ ஒரு நல்லது நார் பொதுவாவே குடுக் இத்தர கேழ்வரக விட மொள விட்டுருக்குல்ல அது இன்னு சத்து அதிகமா இருக்கு அது அதுனாலதா நா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவே கலி கலில்லா குடுப்பீங்ளா பாப்பாக்கு
ஆ இப்ப ஒரு மொற கொடுத்திருக்க
ம்
ஆனா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பட்ல அதனால அது அப்படியே விட்டாச்சு கை விட்டாச்சு
நீங்க ஊட்டி விடுவீங்களா அ எடுத்து சாப்டுவாங்களா
இல்ல இன்னு இதுவரையு சாப்பிட தெரியல நான்ந்தாங்க ஊட்டி விடுவே ஆனா அவங்க சாப்டணும்னு வெறு ஆசப் பட்றாங்க நம்ம கொடுத்தோம்னா தட்டுல போட்டு கொடுங்க அப்டின்னு சொல்லி கேக்குறாங்க
ம் ம்
நம்மதா எடத்த கொஞ்ச இது பண்றாங்க எல்லா எல்லா இடத்துலயையு கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இதுவரையு குடுக்கல
ஆனா குடுத்து பழக்குங்க இதுக்கப்பறோ நீங்க குடுத்து கீழ கொட்னாலு பரவால்ல சாப்டு எடுத்து சாப்பற அளவு பழகணு பசங்க
ம் ம் அதுக்கு எப்டி குடுக்கலா என்ன எது மாதிரியான உணவு குடுக்கலா
அ இப்ப நீங்க சாப்பிற சாப்பாடே கொஞ்ச கொஞ்சமா அ ஒரு தட்டுல வச்சிரு இல்ல இல்ல நீங்க தோச சுடுவீங்கள தோச இட்லி அத் அதெல்லா நீங்க புட்டு சாம்பார்ல்ல தொட்டு தொட்டு அப்டியே புட்டு புட்டு வச்சுருங்க ஒரு தட்டுல பெரிய தட்டுல போட்டு வச்சிருங்க அவங்க ஒண்ணு ஒன்னா எடுத்து சாப்பிடுவாங்க ஏ பாப்பா தோசனா சாப்பிடுவா விரும்பி புட்டு வச்சா இல்ல அப்படியே வச்சாலு அவளே புட்டு சாப்பிடுவா தோச ச இட்லி அ அவளே சாப்பிடுவா சாப்பாடு மட்டு அவளுக்கு சாப்பிட தெரியாது இப்டி கையில எடுத்தா சாப்பாடு கீழ கொட்டிரு அந்த மாதிரி இருக்கிறதுனால சாப்பாடு மட்டு அவ இது பண்ண மாட்டா மத்தபடி கொஞ்சோ கெட்டியா இருக்கிற ஐட்டம் கையில புிடிக்கிற அளவுக்கு இருக்கிற அ பொருள்ல்லா இருந்துச்சுன்னா சாப்பட்ற ஐட்டோ பொருள் இருந்து சிச்சுன்னா சக்கரவல்லி கிழங்குஇருக்குல்ல அது நல்லா வேக வச்சு ஒரு அ உப்பு போட்டு லைட்டா வேக வச்சு அந்த தோல நீக்கிட்டு அந்த மசிச்சு ட்டு ரவுண்டா பால் மாதிரி பந்து மாதிரி உருட்டி வட்டமா அப்படியே வச்சிருங்க ஒண்ணு ஒண்ணா எடுத்து குழந்தைங்க சாப்டு பக்கத்துலயே தண்ணி வைக்கணு ஏன்னா திகட்டு
ஆ ஆ
அந்த மாறி பண்ணா கொழந்தைங்க நல்லா சாப்டுவாங்க
என்னுடைய பைய வந்து தோசைன்னா கூட தனித்தனியா பிச்சு வச்சோம்னா சாப்பட்றா அதே இட்லி வச்சம்னா அத போட்டு கைய போட்டு பெசஞ்சு எல்லா எடத்துலயு வீடே போட்டு அந்த நாறடிச்சரா என்ன பண்றதுன்னே தெரில்ல வீடு ஃபுல்லா நாஸ்தி ஆயிடுது அது யோசன பண்ணிக்கிட்டே குடுக்கறது இல்ல இப்ப சாப்பட்றது இல்ல சாப்பாடே சாப்ட மாட்டங்றா விளையாட்டுத்தனமா இருக்கா
ஆமா ஆமா இந்த நேரத்துல வெளாடதா செய்வாங்க
ஆ
இன்ன இன்ன ஏ கொழந்தையையு வெளாடதா செய்வாங்க ஆ ஆனா பசி எடுத்துச்சுன்னா போட்டு வச்சா சாப்ட்ருவா இல்ல சாப்ட மாட்டா வெளாடுவா போட்டு அவங்களுக்கா பசி வர மோதா சாப்டமா சாப்டுவாங்க ஆமா
ஏன்னா பையோ தனியா இருக்கறதுனால வெளையாடுறதுக்கு ஆள் இல்ல
ம் ம் அப்டியா பருப்பு சும்மா இந்த பொட்டுக்கடலல்லா இருந்துச்சுன்னா அது அப்டியே இந்த பொரியிலா இருந்துச்சுன்னா அப்டியே தட்ல போட்டு குடுத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னா எடுத்து கொழந்தைங்க சாப்டுங்க பொரியு அந்த பொட்டு கடலயு
உங்க பாப்பா வந்து ஒன்னொன்னா எடுத்து சாப்புடு ஏ பை ய அத அப்படியே கவுத்து கொட்டிட்டு உக்காந்துரு அதா பண்ணுவா
த்தா பண்ணுவாங்க
அ அது நானு பல முறை முயற்சி பண்ணி பாத்துட்ட அது என்ன சாப்பாடு குடுத் தாலு தூக்கி அங்க தூக்கி இல்லன்னா நம்மல்லா வந்து குப்பைய வந்து குப்ப தொட்டியில கொட் ட்றத பாத்துக்கிட்டே இருக்கானா உடனே அவனு போய் அந்த சாப்பாடு கொண்டு போய் குப்
ஐயையோ அப்டியா ம் ஹு இல்லன்னா நீங்க உக்காந்து சாப்டும் போதே நீங்க சாப்ட்டுட் டு இருக்கும்போது பக்கத்லயே உக்கார வெச்சி அவ் ஆ அவனுக்கு தட்ல போட்டு குடுத்தா அவனு நீங்க சாப்புறதப்ப நீங்க பாத்தத நீங்க என்ன செய்றீங் க அத தான செய்றா அப்ப நீங்க செய்றத சாப்பறத பாத் து அவனு சாப்டுவான்னு நெனைக்கிற எனக்கு தெரிஞ்சி இது வேணா பண்ணி பாருங்க ஆ ஆ சேரி ரொம்ப நன்றி தோழி வேலையா இருக்கீங்க போல ஆ செரி பாருங்க ஆமா செரி